வணக்கம் தோழி வணக்கம் ஹலோ வணக்கம் தோழி கேக்குதா
தோழி
தோழி கேக்குதா ம் வணக்கம் தோழி நலமா இருக் நலமா இருக்கீங்களா
நல்லா இருக்கோம் தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேன் தோழி சாப்டீங்களா
ஆ சாப்பிட்டே தோழி
என்ன சாப் டிங்க தோழி
நாங்க சாம்பார் தான் தோழி சாப்டோ
சேரிங்க தோழி இன்னைக்கு எப்டி நாள் போனது
சிறப்பா போச்சுங்க தோழி வீட்டுல இருக்கோ ஏ ஆ மா பாத்துக்குட்டோ
ம்
ம் சிறப்பா போனது நீங்க எப்டி இருக்கீங்க உங்க பிரெண்ட்ஸ்கெலாம் எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க மாடு வள மாடு வச்சிருக இருக்கீங்களா வீட்டு்ல
ஆமா
எத்தனை மாடு வச்சு இருக்கீங்க
அ பத்து மாடு வச்சிருக்கோ தோழி
இங்க இன்னும் கொஞ்ச சொல்லு
ஆ சொல்லலாங்களே
ம் சொல்லுங்க
மாடு மாடு முதல்ல பராமரிக்கன்னா மொதல்ல கொட்டகை தேவைங்க தோழி மாட்டுக்கு கொட்டகை தேவை அதுக்கு பிறகு அந்த மாட்ட மாடு தினமும் கழுவி குளி்பாட் ம் தோழி கேக்குதுங்களா கேக்குதுங்களா தினமும் கழுவி குளிப்பாட்டனும் தோழி
ம்
அப்புற மாட்டுக்கு நம்ம அன்றாடு தேவையான உணவுகள் போடணு தோழி
ம்
உணவுகளே நமக்கு தேவைபடுற உணவ போடணு தோழி வைக்கல் போடணு புல்லு போடணு ஹூம் தீவனம் ஆ போடணு அப்புற பருத்திகொட்டையை போடணு தோழி பால் கறவை நல்லா இருக்கறதுகாக நன்றாக பால் கறவை இருப்பதற்காக ம் அப்றோ அது கன்று ஈண்றது அப்ப எப்படி நீங்க என்னத விசாரிக்கணு எப்படி விசாரிக்கணு சொல்லுங்க இப்ப மாடு வளர்ப்புன்னா அது என்ன கொட்டகை தயார் பண்ணிக்கண்ணு மாடு ம் பராமரிக்கிறது இப்ப முதல்ல செனை ஊசி வைக்கணு அப்புடிங்கறத பத்தி சொன்னாங்களா தோழி
ம் சொல்லலா
ஆ செனை ஊசி வைக்கணுனா இப்ப மாடு பருவத்துக்கு வந்துச்சுன்னா கத்துமது
கறா
அதுக்கு பிறகு அது ஒரு அழுக்கு அடிக்கு தோழி அது அத கவனிச்சு நம்ம பாத்துக்குணு இருவத்தி ஒரு நாளைக்கு அப்பறோ அழுக்கு அடிக்கு ஆ முதல்ல அழுக்கு அடிக்கிறதுக்கு அழுக்கு அடிக்கு போது நம்ம ஊசி வைக்க கூடாது தோழி ரெண்டாவது முறையா அது அழுக்குஅடிக்கு போதுதா ஊசி வச்சா புடிக்கு தோழி அந் த முதல்ல அது காலையிலா அழுக்கடிச்சிச்சின்னா சாய்ந் தரோ வைக்கணுங்க தோழி ஒரு ஆ ஒரு ஏழு மண்நேரத்துக்கு அப்பறோ
ம்
சோனு சென்னா அது செனை புடிக்காதுங்க தோழி மா அடுத்தது நீங்க என்ன கேக்கனுன்னு நெனைக்கிறீங்க சொல்லுங்க
கோ அதாது அதுங்களுக்கு
பருத்திக்கொட்ட போடுவோ தோழி, மாடு செனையா இருந்துச்சுன்னு சொன்னா கண்ணு கண்ணு போட்றதுக்கு ஒரு ஒ ரு வாரத்துலேந்து பருத்திகொட்டய அரச்சு வப் வப்போ தோழி அப்புற புண்ணாக்கெல்லா கண்ணு போட்டு தான் தோழி வப்போ பருத்தி கொட்டே அரைச்சு வப்போ கன்ணு ஈண்டது பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கி தீவனத்த கம்மியா கொடுப்போ தோழி அதிகமா கொடுக்க கூடாது ஆ அப்புற என்னா நீங்க கேக்குறீங்க சொல்லுங்க இருக்குங்க தோழி கண்ணுகுட்டி எல்லா இருக்கு கண்ணுகுட் குட்டி வந்து இப்ப கண்ணுகுட்டி போட் டு ஒரு ஆறு நாப்பது நாளு வரையிலே கண்ணு குட்டிக்கி நாப்பது நாள் வந்த உடனே கீறி பூச்சின்னு கண்ணு குட்டி பூச்சி வச்சுருங்க தோழி வயித்துலே அதுக்கு நம்ம அந்த மருந்து குடுக்கணு அந்த மருந்த குடுத்தாதா அந்த பூச்சி பூச்சி இல்லாம கண்ணு குட்டி தெளிவா நல்ல விதமா ஆரோக் யமா இருக்கு அப்படி அந்த பூச்சி வெச்சிட்டுன்னு சொன்னா நம்ம அந் அந்த கண்ணு குட்டிய இழந்துருவோந் தோழி கண்ணு குட்டி வீணா போயிடும் ம் ஒரு நாப்பது நாளைக்கு அப்புற ஒரு மருந்து குடுத்துட்டு அப்புற மூணு மாசத்துக்கு ஒரு தடவ அப்புற ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ அப்புற வருஷத்துக்கு ஒரு தடவ கீரிபூச்சி மருந்து கட்டாய குடுக்கணு உம் அப்றொ என்ன கேக்கணு சொல்லுங்க
சீம் பாலெல்லா குடிப்பீங்க போல தோழி
சீம்பால்லா ரொம்பொ மாட்டுக்கு நாம சீம்பால் கரந் ரெண்டு நாளைக்கு கண்ணு குட்டிதா குடிக்கணு தோழி
ஆ
ஆ அதுக்கு பிறகுதா நாங்க கறந்து நாங்க யூஸ் பண்ணிக்குவோ நாங்க எடுத்து
ஓஹோ அப்டிங்களா
ம்ம்
சேரிங்க தோழி
ஆ நீங்க என்ன மதியம் சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டேன் தோழி
என்னா சாப்பிட்டீங்க
வெஜ்ஜு வெஜ் ரைஸ் சாப்டே தோழி
அஹ் காலைலே சாப்பாடு என்ன எடுத்துக்கிட்டீங்க ஆ
காலைல இடியாப்போ புடிக்காது அதனால
இடியாப்பொ சாப்பிட்டாக்கா ஒடம்புக்கு ஜீரண சக்தி கெடைக்குந் தோழி வயித்துல எந்த பிரச்சனையு வராது அது கொஞ்சொ நமக்கு காலைல டிஃபன் எடுத்துக்கிறது ஒடம்புக்கு நல்லது புடிக்கிதோ புடிக்கலையோ கொஞ்சமாது நம்ம எடுத்துக்கணு சாப்படுறதுக்கு ஆ மதியம் நா வெஜ்ஜு பிரியாணிங்களா
ஆமாந் தோழி
இப்ப என்ன சாப்பிட்டீங்க
இப்ப எதுவும் சா சாப்பிடல தோழி இனிமேதா சாப்பிடன்னு
இப்படி சாப்டாத கடந்தீங்ன்னா ஒடம்புக்கு ஏதா பிரச்ச னைகள் வரத நம்ம கொஞ்ச கொஞ்சொ அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாரி கொஞ்சொ சாப்பாடு எடுத்துக்கணு இந்த நேரத்துல ஏதாவது பயிரு தானிய வகைகள் ஏதாவது சாப்பட்னு சாப்பிட்டா கொஞ்சொ ஒடம்புக்கு நல்லது ம் ம் அதுக்கு தகுந்த மாரி சாப்பாடு எடுத்துங்க தோழி
அநேகமா ஊருக்கு வரா மாரிதா இருக்கு தோழி
எதனால தோழி ஏ ஊருக்கு போலானு நெனைக்கிறீங்க
ஏனா கொஞ்சொ ப்ராசஸ்ல கொஞ்சொ ப்ராப்ளம் தோழி அதனால
ஆஹ்
வேல பாக்குற எடத்துல கொஞ்சொ சிக்கல்
ம்
இப்போ ஊருக்கு போற மாரி இருக்கு
உம் சேரிங்க சேரிங்க வந்து சரி பண்ணிட்டு போங்க ம் ஓ வீட்ல வீட்ல உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க கொஞ்சம் சரி பண்ண முடிஞ்சுச்சுன்னா சரி பண்ணி விடுவாங்க அப்டி இல்லையா அவுங்களால முடியலன்னு சொன்னா நீங்க வந்து பாத்து சரி பண்ணிட்டு போலாம் தோழி ம் அப்புறம் என்ன நெனைக்கிறீங்க அப்றம்
வீட்ல எல்லாரு நலமா இருக்காங்களா வீட்ல எல்லாரு நலமா இருக்காங்களா
எல்லாரு நலமா இருக்காங்க தோழி வீட்ல
உங்க வீட்ல யாராரு
எங்க வீட்ல எனக்கு ஒ மூணு பிள்ளைங்க இருக்கு ஆஹ் ஒரு பிள்ள ஒரு பிள்ள சென்னைல படிக்கிறாங்க ஒரு பொண்ணு படிச்சு முடிச்சிருக்காங்க ஒரு பையன் படிக்க ஸ்கூல் போயிருக்கா இன்னு வீட்டுக்கு வரல உம் அப்புறோ நீங்க எத்தன பேரு என்ன எப்டி இருக்கீங்க ஆன் சுத்தி அம்மா அப்பாலா எப்டி இருக்காங்க
எல்லாரு நலமா இருக்காங்க
உம் உங்க வீட்டுக்கெல்லா ஃபோ ஃபோன் பண்ணுவீங்களா பேசுவீங்களா
ம் பேசுவே தோழி
ஆஹ்
ம் பேசுவோம் தோழி கேக்குதா
கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆஹ் பேசுவோம் ஃபோனடிச்சு
ஆஹ் சேரிங்க நீங்க இருக்குற எடத்துல எதும் பிரச்சன இல்லைல சந்தோசமா இருக்கீங்கல்ல உம்
வயதானவர்கள் வயதானவர்கள் உங்க வீட்ல இருக்காங்களா
ஆஹ் வயதானவங்க எங்க அப்பா இருக்காங்க தோழி பெரிய ஒ சங் அது வந்து அத பத்தி நா இன்னு பேசவே இல்லைங்க தோழி ஒரு கொழந்தன்னா அதாவது கேள்விதா பட்ருக்கோ வயசாயிட்டாக்கா கொழந்த மாரி ஆயிடுவாங்கன்ட்டு அப்டியே கொழந்தையாவே ஆயிட்டாங்கன்னா அது எங்க அப்பாம்மாதா தோழி அது யாராலையுமே மா பா அது அது ஏத்துக்கவே முடியல எனக்கு ஒவ்வொரு நாளும் பாத்து அதை ரசிக்கிறதும் ஒரு ஒரு பக்கம் சந்தோஷமாவு இருக்கு ஒரு பக்கம் வேதனையாவு இருக்கு ஆஹ்
அப்புறம் நீங்க தா தோழி சொல்ணு
என்ன சொல்றீங்க
சேரி நா உங்களிடம் பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் தோழி
சேரிங்க
மீண்டும் ஒரு இணைப்பு புல இந்த மாரி பேசலாம்
சேரிங்க
வெயில் அதிகமா தண்ணி குடிங்க செரிங்க தோழி நன்றி தோழி
ங்க தோழி